வணக்கம் சார்
வணக்கம் மேடம் இது யாரோட ஐடி சமீரான் போட்ருக்கு
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
இங்க நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சா
உம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
உம் நா சாப்ட்ட
என்ன சாப்பாடு
முட்ட தோச
என்னது
முட்ட தோச வடகறி சட்னி
ஓகே ஓகே பேமெண்ட் ரிசீவ்னா ஐயோ அத பத்தி பேச கூடாதுல்ல சொல்லுங்க சார் அப்றோ நல்லா சாப்பிட்டீங்களா
நல்லா சாப்ட்ட மேடம்
உம் ஓகே
அப்புறம் மேடம் என்னா எப்டி போது ஒர்க்கு நல்லா போதா
ரொம்ப கடினமா போய்ட்டுருக்கு சார்
அப்டியா
ஆமா
ஏ என்னாச்சு என்ன கெடைக்கு
ஒ எஸ் ஆமா ஒரு க்கு காலையிலேருந்து ஒர்க்கு நைன் ஓ கிளாக் ஸ்டார்டார ஆர ஒர்க்கு
ம்
நைன் ஓ கிளாக்ஸ் நைன் ஓ கிளாக் ஆரம்பிக்கிற ஒரு தி
ம்
சாயங்காலோ ஆறு மணிக்கு வர வேல எப்டி இருக்கு மணி மணி காட்சிக்க தா செய்யு
கஷ்டமா இருந்து எல்லா லைஃப்லயு அதேதானே ஓடிதான ஆவனு வேற வழி கிடையாது எதாவது ஒரு பண்ணு என்னா பண்றது
ஆமா ஆமா
அப்பறோ இன்னைக்கு எப்டி போச்சுது இந்த ஸ்கூல் லீவ் டேஸ்லா எப்டி என்ஜாய் பண்ணீங்க பசங்க கூட எங்க போனிங்க நல்லா போச்சா
எப்டி போச்சுன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலையில நா இன்னைக்கு காலையில நா ஸ்கூல் லீவ் போட்ட மதியானந்தா போன
ஓகே ஓகே
இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு
ஓகே என்னாச்சு யார்க்கு
எங்க அக்கா பையனுக்கு ஒடம்பு சரில்லனு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் நேத்து நைட்ல்லா அதனால அவன பாத்துட்டு இருந்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல சுத்தமா தூங்கல காலையில ஆறு மணிக்கு தா தூங்குனே அதுக்கப்பறோ எப்ப எழுந்துருச்சு போக அதுனால லீவ் சொல்லிட்ட
ம்
மதியானோ தா போன காலையில ஹாஸ்பிட்டல் போனோ கூட்டு போனோ கூட்டி போயிட்டு அவனுக்கு மெடிசன் மருந்து எல்லா வாங்கிட்டு வந்துட்டோ அதுக்கப்புறோ வந்துட்டு கொஞ்ச நேரோ தூங்கன ஒரு அரை மணி நேரோ தூங்கிருப்பே ஆ அலாரம் வச்சிட்டு தா படுத்தே திரும்ப தூங்கி எழுந்துச்சுட்டு அது அதுக்கப்பறோ ஃப்ரெஷ்ஷப் ஆய்ட்டு ரெடி ஆய்ட்டு சாப்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு மறுபடி ஸ்கூல் கிளம்பிட்டே மதியானமா ஸ்கூல் போயி்ட்டு திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு அஞ்சர மணி ஆய்டுச்சு
ம்
அதனால இப்டியே போச்சு இன்றைய பொழுது
ஓகே இன்னைய பொழுது இருந்தா
உங்களுக்கு எப்டி போச்சு சார்
எனக்கு என்ன எப்பவு போல அதே தா ஒர்க்கு ஆர்டரு டெலிவரி அப்றோ அப்ப த மே
புரியல
ஒரு கிளைன்டோட பேஷியல் பண்ணணு
ஆ ஆ யார்ன்னா வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாமா இந்த ஃபேஷியல் யாருனாலு வந்து பண்ணிக்கலா அப்டியா
யாரு வேணா பண்ணிக்கலா ஆமா ஆர்டரு பண்ணாங்க சில பேர் வந்து சர்வீஸ் கேட்பாங்க ஓகே பண்ணுவோ ரெண்டாவது சர்வீஸோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவோ அவங்க என்ன ப்ராடக்ட் கேக்குறாங்க என்ன பிராண்டு கேக்குறாங்க அப்டின்டு
அதா கேர்ல்ஸ்க் கேர்ல்ஸ் கேர்ல்ஸ் பாய்ஸ் இரு
அப்டிலா கிடையாது கேஸுக்கே பாய்ஸ்சு தா பண்ணுவாங்க
எதுக்கு கேர்ஸ்சு பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு
அப்டி இல்ல அப்படிலா கிடையாது நா பண்றதுலா பொண்ணுங்களுக்கு தா பண்ணுவே ஆன்ட்டிஸு
ஆஹா ஹ் அது சரி
மா அதெல்லா இல்ல இல்ல எந்த காலத்துல இருக்க அதெல்லா நார்மலா இப்ப எல்லாருமே எல்லாமே சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க அதெல்லா மொத இந்த பொண்ணுங்க பையனுங்க அந்த கான்செப்ட்லா இப்ப இல்ல எவ்வளோ டிரெண்டா போயிச்சு உலகம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு இன்னு பெண்ணுக்கு பெண்ணா ஆணுக்கு ஆணா அதெல்லா கிடையாது ஆமா
ஓகேஓகே
ஆ அதிலயுன்னு மசாஜ் கேட்பாங்க ஆயில் மசாஜ் தலைக்கி போடுனுவாங்க அப்புறோ ஷோல்டரு பெயினு பேக் பெயினு அழச்சி விடுவோ எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அதுல்ல அது ஒரு ஆ போயிருக்க தனியா
அப்படி
எல்லாமே பணதா வீட்ல இருந்து எல்லாஆர்டர்க கொண்ணந்தாங்க எல்லாமே ஏடு டு ஈசெட்
ம் ம்
ஆமா சில பேர் ஏதாவது திங்ஸ் அவங்க ஷாப்புக்கு கேப்பாங்க நம்ம அது எடுத்துட்டுப் போயி அயி டெய்லி டெய்லி வேருக்குமோ கம்மியா இருக்குமோ அது பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணுமோ அவங்க என்ன பிராண்டு கேக்குறாங்களோ அபடின்னுட்டு அதுக்கேத்த மாதிரி
அப்படியா
ஒரு சில நேரம் கிடைக்காது ஒவ்வொரு கடையா வேற வேற அங்கங்க எங்க கிடைக்கு போன் பண்ணி ஒரு நம்ளக்கு தெருச ஒரு அம்பது கடையில ஒரு பத்து பதினஞ்சு இருபது ரைடு கேட்டு அதுக்கப்புற அவ வாங்கி கொடுக்கணு
அது சேரி
இதுதா நம்ம ஒர்க்கே
ம் ம்
தேவபடு ஒரு மாரி ஆனா அதே மாதிரி நம்மளே மதிப்பாங்க ஒருளவு மரியாதையா நடத்துவாங்க அப்ப ஒரு சில கிளைன்லா ஒரு மாரி நிறைய என்ன சொல்றது ஒருநாள் மூஞ்சா காட்ற மாரி இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாத்தையு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுப் போயிணு நம்மளுக்கு தேவ நம்ம தேவ சம்பாதிக்கணு அவ்ளோ தா மணி அவ்ளோ தா எல்லாத்தையுமே நல்லவங்களு இருக்காங்க கெட்டவங்களு இருக்காங்க நம்மள மட்டமா பாக்கறவங்களு இருக்காங்க நம்மள மரியாதையா நடத்துறவங்களு இருக்காங்க அதனால எல்லாமே ரெடியா தா இருக்கணு சம்பாரிக்கணு ஆய்போச்சு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார்க்கு என்ன ஐம்பதாயரர் ரூபா இருக் குமா சேல்ரி
அம்பர்வா இல்ல மேலயே சம்பாரிக்கலா நம்மள ஒர்க்கு தா மேலயே சம்பாரிக்கலா
அப்டியா அது செரி
ம் திடிர்னு பல்க்கா பல்க்கா எதாவது ஒரு ஆடரு கெடச்சுச்சுனா நம்மளுக்கு ஒ அந்த ஒரு ஆடருலயே உனுக்கு ஏதாவது ஷாப்புன் கேப்பாங்க இதெலா வேணு அப்டின்ட்டு அந்த ஒரு ஆடருலயே உனக்கு அறுவது வாங்கிட்டு வந்தாரே ஒண்லேக்கு ஏனா அவுங்க பைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ்சு இல்லனா சில பேர் டென் லேக்ஸ்லா ஆடர் பண்ணுவா
சாருக் அப்டி அப்ப சாருக்கு அப்டி வந்திருக்கா
ஆ வந்துருக்கே
ம் ம் ம் அது சேரி
எதாவது அதா அந்த மாரி திடீனு ஒரு மன்த் நல்லா கெடைக்கூ ஒரு மன்த்து ஓக்கேவா போவு சொல்ல முடியாது எப்ப வேணா எப்டி வேண்ணாலு
ம் அது சரி
பரவாயில்ல நல்லா போது ஒன்னு பிரச்சன இல்ல அதலா அந்த லைன்லயே இருக்கனால நம்ளுக்கு எல்லாமே தெரியுது இதுவே எப்டியோ ஒரு இருவது வருஷ்மா இருக்கே அந்த ஃபீல்டுல
ஆ ஹா
எஸ்
ஸ்டாட்டிங்ல இர்ந்தே இங்க தா இருக்கே
ம் ம்
அதனால இங்க உள்ள எல்லா கிளைண்டு அவுங்க அனுப்ன எல்லாமே எந்த எது எங்க கெடைக்கு ஏ ட்டு செட் எனக் ஃபோன் வந்துரு இதுதா வந்துருவே ஆமா அதலா அங்க அங்க போணு இங்க போணு மேக்சிமம் சென்னையில ஒரு ஒரு எர்நூறு முன்னூறு பாலர் பார்லர் எனக்கு தெரியு
ம் ம்
எல்லாமே நம்ம கிளைண்டு
அது செரி இன்னைக்கு மத்தியான என்ன சாப்டீங்க
இன்னிக்கு மத்தியானம் எங்க அம்மா வீட்ல சாப்ட்ட கருவாட்டு சம்பா ரசோ அப்பளோ
எப்பெயு அம்மாவூட்லதா சாப்டூவீங்க அப்றென்ன
எங்கக்கா வீட்லயு சாப்டுவே எங்க அம்மா வீட்லயு சாப்டுவே மேக்சிமம் எங்கக்கா வீட்ல சாப்டுவே
பக்க பக்கந்தா ரெண்டு பேர் வீடு எங் அக்கா வீடு பின்னாடி எங்க அம்மா வீடு முன்னாடி
ம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு்ருக்காங்க ம
புரில
உங்களோட ஹஸ்பண்ட்
பண்றாரா
ஆமா சொல்லுங்க வாய்ஸ் நோட் போட்டுக்காங்க கேட்குறீங்களா
ம் போடு
எங்க அம்மா பேசாமலாம் தூங்கவுமுடியு எனக்கு என்னனமோ கேட்டுனே இருக்க மாதிர பே நீ பேச மாட்டேங்கது எனக்கு கஷ்டமா கேட்டுச்சா
என்ன சொல்றாரு
நானே சும்மா சண்ட போட்டே பேச மாட்டேன்னா அது அதா வாய்ஸ் போட்ருக்காங்க
என்னா போட்ருக்காரு
என்ன போட்டுருக்காங்கே அப்டி சொல்லாத என்னால உங்கிட்ட பேசாம இருக்க முடியாது அப்டின் சொல்லிட்டு
ஆ ஏய் சண்டலா போடத பாவம் புள்ள அவரு எங்கேயோ இருக்காரு பாவோ
சும்மா
அவர் அவர் இருக்கற ஒரே ஆள் நீ தான் வேற அவர் யார்ட்ட போய் பேசுவாரு சண்டல்லா போடாத
ச்சி
மேக்சிமம் காசுக்காகலா சண்டயே போடாதிங்க எப்பவு
ச அதெல்லா எனக்கு அதுக்கு எனக்கு நா சேல்ரி வாங்குறே அப்பறோ ஹஸ்பண்ட் அனுப்புவாங்க நா அவங்கிட்ட அதெல்லா எதிர்பாக்கவே மாட்டே அதனால என்ன ரொம்ப புடிக்கும் அவங்களுக்கு
ம் அவ்ளோதா
ம் இது சும்மா வேற சண்ட
என்ன சண்ட
அது அப்டிதான் இதுக்கப்பறோ போய்டும்
ஆ ஓகே நல்லாந்தா சரி
ம் சும்மா அது செல்ல சண்ட
ஓ லவ் காதல் சண்டயா
ஆமா அப்டியே வச்சுக்கங்க அப்றோ பொண்ணுங்க கிட்ட பேசியாச்சா
புரில
பொண்ணுங்ககிட்ட பேசியாச்சா
ம் அவளுக்கு மதியம் பேசுனே ஸ்கூல் விட்டு வந்தோனே பேசுவாங்க
அப்டியா
அவளு பேக்கு எதெல்லா வாங்கியிருந்தாலுங்க போல ஸ்கூல் பேக்லாம் எல்லார்க்கு காட்டிட்டு வந்த
அப்டியா ஓ
எல்லாத்தையு வாங்கிட்டு நைட் வாங்கிட்டு வந்ட்டோம் டாடி அப்டின்ட்டாங்க
ம் ம் டாடிக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்றாங்க
ம் அது அதல்லா எல்லாமே அவளுங்களே வாங்கிடாலுங்க திங்ஸ் எல்லாமே அம்மா வ கூட்டு போய் வாங்கிட்டு நீங்க ஸ்கூல்லா போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு பண்ணிருவாலுங்க எப்பமே
நீங்க பேசலா ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கிட்டயா
பேசுன சும்மாதா பெருசா ஒண்ணு இருக்காது என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா ஓகேவா உங்களுக்கு கேட்கு
அப்டி கேட்குமா வேற எதுவு கேட்க மாட்டாங்ளா
வேறல்லா எதுவு கேக்க மாட்டாங்க
அது சரி
பெருசா என்ன சொல்றது அந்த ஒரு இதெல்லா இல்ல வேற என்ன சொல்றது இப்ப நீங்கல்லா எதாவது எதாவது நானு அது கூட பேச வேணா ஒன்னு பிரச்சன இல்ல
ஓகே